ஹலோ
ஹலோ
ம் சொல்லு
ம் வந்துட்ட இந்த இப்பதா ஆபிஸோட கட்டுக்குள்ளயே உள்ள பூந்திருக்கே
ம் சரி சாப்பிட எத்தன மணிக் சரியான குளிக்கணு தண்ணி வச்சுட்டு குளிச்சிட்டு வேல
ம் நம் வீட்டு பக்கத்துல ஜிம் இருக்கு பாத்தியா
பாக்கலையே
எங்க தெரியுமா நம்ம அந்த சென்ட்டு வாங்க போவோல ஒரு கடைல ஆ அந்த லைன் அந்த லைன் தா இருக்கு ஜிம்மு யூனிசிக்ஸ் ஜிம்
புரியல
ரெண்டு பேருமே போற மாதிரி ஜிம் இருக்கு யூனிசிக்ஸ் ஜிம்மு ம்
கேளு என்ன எத்தன மணிக்கு என்ன ஏதுனு கேட்டீனா போலா இந்தா புரியல
வீட்டு பக்கத்திலேயே தா இருக்கு ஜிம்மு
ம்
ம்
சேரி
ம் கேக்கிறே
கேளு எங்க போயிட்டு நீ எல்லான் முடிஞ்சோன வேல முடிஞ்சோன தா நீ அடுத்தெல்லா என் னனு பாக்கனு என்ன பண்ணப் போறமோ நெனைச்சாலே பயமா இருக்கு உனக்கு பயமே இல்லையா
வாழ்க்கைய நெனச்
ம்
வேப்பன்
புரியல தத்துவமா
ஆ
ம்
ஒரு நாள் நெனச்சு பயந்துட்டு இருந்தீங்கன்னா அது வாழ்க்கை ஃபுல்லா பயமாவே மாறிரு அதனால வந்து பயப்பறத பாக்கவே கூடாது பாத்துக்கலா என்னன்னாளு சமாளிச்சுக்கலா என்னன்னாலு நம்மளுக்கு தைரிய இருக்கு அப்படிக்கே எல்லா மாறிரு
ம்
அந்த பயத்த புக்கிட்டே மதிட்டோம்னா ஆட்டோமேட்டிக்கா எல்லா ஆறிரு ஆனா பயத்துவே வாழ்க்கை வாழ்க்கையே பயமா மாறிரு அதா பிரச்சனையே. ம்
சொல்லு.
ம்
ஸ் சப்பா சோ. சோப்பால படுக்காதன்னா கேக்கவே மாட்டியா நீயு அ ஏ எடமே இல்லையா வீட்டுல ஒண்ணு கீழ படு இல்லனா ரூம்ல படு ஏற்கனவே கை வழுக்கின்ன. அது இதுலயே படுத்துட் திரியிற
இல்ல அது கை நீட்டி படுக்க நல்லாருக்கு அதனால தா இதுல படுத்துட்டா
நல்லா இருக்கு இல்லனா நீ இனிமேல் இங்கயே படுத்துக்கோ இதுதா உ எடோன்னா இங்கயே படுத்துக்க
சேரிங்க நா படுக்கல எங்க படுக்கணுமோ படுக்கற
ம் இல்ல வேண்டா படுத்துக்கோ இனிமேல் இங்க படுத்துக்க நா கதவு சாத்திருவ
நீங்க என்ன சொல்லுவீங்க ஒரு டாபிக் எடுக்கு போது பேசும்போது செரி நா பண்றன் சொல்லி முடிச்சிருவனு சொல்லுவீங்க நானு பண்றன் சொல்லி முடிக்கற அனா நீங்க சொல்றீங்க திரும்பி ஆரம்பிக்கறீங்க இப்ப யாரு ஆரம்பிக்கிறா நீங்களே பாக்குறீங்களா
ம் சார் நா பல வாட்டி பாத்துட்ட ஒரு டைம் வந்து சொன்னா சேரி அப்டிங்கறதுல்ல செரி இதுதா புடிச்சிருக்குன்னா இப்ப இங்கயே படுத்